ஆனால் என்ன பண்றீங்க
ஆ நா சும்மா சாப்ட போறேக்கா
ஓஹ்
ஆமாக்கா இன்னைக்கு அதாப் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு வந்தே
ஆஹ்
அதனால கொஞ்சோ லேட் ஆயிருச்சு
ஓ சரிங்க சரிங்க ஆ ஏ டைமுக்கு நீங்க சாப்பிட வேண்டியதானே
டைமுக்கு சாப்ட்ருவே இன்னைக்கு கொஞ்ச லேட் ஆயிடுச்சு அதனால தா
ஓ சரிங்க சரிங்க தோழி
அப்ப வாங்க சாப்புலா
ஆ ஆ
வாங்க சாப்பிடுவீங்க
ஆ சாப்பிடுங்க தோழி நீங்க
ம் அப்றம்க்கா
வேற நீங்க வேற எங்கேயாவது சென்ற அனுபவம் உங்களுக்கு இருக்குதுங்களா
அனுபவம் நெறைய பக்கோ இருக்கு எந்த அனுபவத்த சொல்றது ஆ எனக்கு வந்து பொண்ணு பாக்க வந்த விஷயத்த நா சொல்றே
ஆஹ்
நா வந்து கருப்பு எ வீட்டுக்காரரு நல்லா கலரு
ஆஹ்
எ பையே அப்டியே அவரோட ஜெராக்ஸு
ஆஹ்
பாப்பா வந்து என்ன மாரி முகம்ல்லா அவங்க அப்பா மாரி கருப்பு கொஞ்சோ மானரமா ஆயிருச்சு
ஆஹ்
ஃபஸ்ட்டு வந்து நா பீடெக் முடிச்சிருக்கே அவரு வந்து டிப்ளமோ என்ன பொண்ணுபாக்க வந்தாங்க முதல்ல முதல்ல
உம்
ரெண்டு பேத்துக்கு ஒரே வயசு அரே வீட்டுல பாத்து தா கல்யாணம் பண்ணாங்க
ம்
அஹ் பொண்ணு பாக்க வரும்போது முதல்ல வந்து இவரு வந்து மஞ்சள் கிளறு சட்டைய அணிந்து வந்திருந்தாரு கூட வந்து இன்னொருத்தர் இன்னொரு பையே வந்து வெள்ள கலரு பனியன் அணிஞ்சு வந்திருந்தாங்க நா என்னா நினைச்சிட்டே கருப் கருப்பா இருக்கிறவங்களுக்கு கருப்பா இருக்கிற மாப்பிளதானே செட் ஆகு
ஓ வேற ஒருத்தவங்கதா மாப்புள்ளைன்னு நினச்சுட்டீங்க
நெனச்சிட்டு போய் அவங்களுக்கு காபி கொடுத்தே எ கணவர் நா தான் மாப்ளைன்னு கூட சொல்லல
ஆஹ்ஹா
ஐயோ நா பிளேடு பக்கத்துல இருக்கது பிளேடு
ஓ பஸ்ட் மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் தரவங்களுக்கு தா மாப்பிள்ளைங்களா
இல்ல பஸ்ட் தரன்னு இல்ல என்கிட்ட அவங்க யாரு சொல்‌ல இவர்தா மாப் பிள்ளேனு சொல்லியிருந்தா தெரியு
இப்ப வந்து நீங்க பொதுவ தானே எல்லாருக்கு காப்பி குடுப்பீங்க
ப்பி குடுத்து மாப்புள்ள உள்ளுக்கு உக்காந்துருந்தாங்க வீட்டுக்குள்ள
ஆஹ்
நீங்க வந்து போட்டாவு காட்டல எதுவு காட்டல வராங்கன்னு தெரியு இதுதா மாப்ளன்னு சொன்னா கூட தெரியு எதுவுமே சொல்லல சேரி நா நெனச்சிட்டே கருப்பா இருக்கிறவங்க கருப்பாங்க இருக்கிறவங்க தானே செட் ஆகு அப்டின்னு நெனைச்சிட்டு இவர வந்தாரு பக்கத்துல இருக்கிற பைய போய் குடுத்தா ஐயோ நா மாப்புள்ள கெடையாது இவருக் இதா மாப்புள்ள சொன்னவுடனே அந்த இன்சிடென்ட் என்னால மறக்க முடியாது
ஓ பர்ஸ்ட் காப்பி நீங்க அவங்களுக்கு தந்தீங்களா வேற ஒருத்தருக்கு
வேறங்களுக்கு தந்துட்டே எல்லாரு சி எல்லா சிரிச்சாங்க
இல்ல நா அதுதா கேக்குறே ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி தரவங்கதா மாப்புள்ள அப்டின்னு ஒரு இது சம்ரதாய இருக்குங்களா
அப்டியெல்லா கெடையாது மாப்புளைக்கு கொண்டு போய் கொடுன்னோனயே ரெண்டு பேரு தா உள்ளுக்கு உக்காந்துருந்தாங்க மீதி எல்லாரு வெளியே உக்காந்துருந்தாங்க இதுல மாப்புள்ள யாருன்னு கண்டுபுடிக்க முடியல என்னால இவரு தா இவரு தான்னு தெரியல
ஆஹ்
மாப்பிள்ளையா போறவரு வந்து ஒயிட் கலர் சட்ட தா நா படத்துல்லா பாத்துருக்கோம்ல மாப்பிள்ளையா போறவங்க வந்து ஒயிட் கலர் சட்ட போட்டுட்டு வெள்ளை கலர் கருப் குள்ள பேண்ட் போடுவாங்க அந்த மாறி வருவாங்கன்னு நா நெனைச்சிட்டு இருந்தே ஆனா மாப்புளையோட தோழன் வந்து வெள்ள கலரு கருப் சட்ட போட்டுட்டு கருப்பு கலர் பேண்ட் போட்டுட்டு வந்தாங்க இவரு வந்து ஏன் வீட்டுக்காரு மஞ்சகலரு சட்ட
ஹ
புரொன் கலரு அப்டியே ஆப்போசிட்ல வரவு சேரி இவர் தான மாப்புள்ளனு நா நெனைச்சிட்டு போய் குடுக்குறே
ஓ அதுக்கு உங்க கணவர் எது சொல்லலைங்களா
அவரு சிரி சிரிச்சுக்கிட்டு ஒண்ணுமே பேசவே இல்ல
ஆஹ்
என்னதா நடக்குன்னு அவரு வேடிக்கை பத்துட்டே இருந்தாரு
ஓ சேரி சேரி
அந்த மாரி ஒரு இன்சிடென் மறக்க முடியாது அப்ற ஒரு நாளு நாங்க வெளியு ஊர்ல வந்து வேல பாத்துட்டு இருந்தோ
ம்
இவரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ வந்து அ என்னுடைய பிறந்த நாள் வந்துச்சு அந்த அன்னைக்கு எ பிறந்த நாள் வந்த அன்னைக்கு அ இங்கிருந்து ஒரு உன் உனக்கு எனக்கு செட் ஆகாது நாம வந்து க்கு திருமணத்த வந்து ரத்து பண்ணிக்லா அதாவது வேண்டாம் அப்டிங்கிறம்ல உனக்கு எனக்கு லைப் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒ நீ உங்க ஊருக்குப் போயிறு நா எங்க ஊருக்கு பஸ் ஏறி போயறன்னு சொல்லிட்டு என்னைய கிட்டத்திட்ட வந்து ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நடந்தே சுத் சண்ட கட்டிட்டு ரோட்ல சண்ட கட்டிட்டு என நடந்தே கூட்டிட்டு போறாரு ஆனா எனக்கு பிறந்த நாளுங்க நா கெஞ்சறே எனக்கு பிறந்த நாளுங்க நீங்க என்னைய அழக வெக்காதீங்க அதெல்லா முடியாது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க கிண்டி எங்க இருக்குது கிண்டியில வந்து சைதா போ ஆதம்பாக்கம் வடத்த ஆதம்பாக்கம் வரைக்கு நடந்தேதா கூடிட்டு தேனாம்பேட்டை முருகர் கோயில் வரைக்கு நடந்தே கூட்டிட்டு போயிட்டாருங்க
அவ்ளோ தூரமா
அவ்வளோ தூரந்தா நடந்து கூட்டிட்டு போயிட்டாரு கிண்டில இருந்து கிட்டத்தட்ட சாரி கோயம்பேடு கோயம்பேட்டுல இருந்து கோயம்பேட்டுல இருந்து அவ்வளோ தூரம் நடந்தே கூட்டிட்டு போயிட்டாரு
கோயம்பேட்ல இருந்து எவ்ளோ தூரோ
ஆ தேனாம்பேட்டை முருக கோயில் இருக்குல்ல
ஆ வடபழனியா
வடபழனியோ தேனாபேட்டாயோ சரிய தெர்ல
தேனாம்பேட்டையில்ல வடபழனி முருகர் கோவில்
வடபழனி வடபழனி அது வரைக்கு நடந்தே
ன்னாங்க தேனாம்பேட் எவ்ளோ தூரோ தெரியுமா இருக்கு நா ஆச்சிரியமாயிட்டு எவ்ளோ என்னாதிது அப்டின்ட்டு
பின்னடியா நா ‌பாக்கல இப்பதா வெளில வந்தோ
ஓ முருகர் கோவில் வரையு நடந்தே கூட்டு போயிட்டாங்களா
ம் நடந்தே கூட்டிட்டு போறாரு உனுக்கு எனுக்கு செட் டாகாது நீ ஒ லைஃப் பாரு இன்னொரு திருமணம் பண்ணிக்கோ ஆனா கல்யாண ஆனா புதுசு அது நவம்பர் மாசோ கல்யாணோ ஆச்சு‌ ஜன பிப்ரவரி மாச எனுக் கல்யாண க திரும்ப பிறந்த நாளு
ஆ
தனி குடுத்தனம் போய் இருக்கறோ அங்க அந்த ஊர்ல அவ்ளவு தூரம் நடந்தே கூட்டுன் நானும் அழுகுறே யே யேங்க நா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கே அப்டின்னு கெஞ்சிறே அதெல்லா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டுவிஸ்ட்டும் இல்லாம கூட்டிட்டு போயிட்டாரு ரோ எனக்கு வேற அந்த ஊரு புதுசு இவரு வந்து அந்த ஊர்லதா வேல பாத்தாரு
ம் ம்
வாழ்க்கையில என்னால மறக்க இன்னுமு அந்த ஒரு ஒரு பெறந்த நாள் வந்தா அந்த ஞாபகம் வந்துகிட்டே தா இருக்கு
சப்ரைஸ் பண்ணாங்களா
ஆ அப்புற கூட்டிட்டு போயிட்டு கோயிலுக்கு வடபழனி முருகர் கோயில் இதுதா அப்புடின் காட்டுனாரு
ஆ
அப்புறம் போயிட்டு அப்புறம் அன்னைக்கே தேட்ரு புக் பண்ணிட்டு நா அடுத்த நாள் வந்து தளபதி படோ பாத்தோ எனக்கு என்னா சொல்றதுன்னே தெரியல
அப்புறோ எ என்னன்னு சொல்ட்டாங்களா உண்மைய
தெரியாது
ஆ
என்னா ஊருக்கு புதுசு அவுரு அந்த ஊர்லதா பத்து வருஷமா இருந்தாரு அவருக்கு அத்துபடி அந்த ஊரு இப்ப கல்யாண ஆனத்துக் க்கு அப்புற தா இங்க வந்துட்டோ அதுக்கு முன்னாடிலா அவரு அங்கதா இருந்தாரு நா இங்கே சொல்ற ஹலோ ம் சொல்றங் அந்த ஊர்ல இருக்கோ அவனுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு புதுசு வேறய எப்படி போகணும் எந்த வழி எதுவுமே தெரியாது நானும் சொல்ற இப்டியெல்லா என்ன அழுக வெக்காதீங்க எனக்கு இன்னைக்கு பெறந்த நாள் வேறங்க அப்டின்னு கெஞ்சறா அதெல்லா முடியாது உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்ட உங்க அப்பா வருவாரு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்ட உங்க அம்மாவு வந்துகிட்ருக்காங்க எங்க வீட்டுக்கு நா போய்றேன் தனித்தனியா பிரிஞ்சு டைவர்ஸ்கு அப்ளே பண்ணிர்லா நீ உன் வாழ்க்கைய பாத் த்துக்கோ நா என் வாழ்க்கைய பாத்துக் நானும் கேக்குற நா என்ன தப்பு பண்ணுன ஏன் என்னைய் இப்படி பண்ணுட்றீங்க அப்டின்னு அதெல்லா முடியாது பாப்பா செட் ஆகாதுன்னா ஆகாதுதா
ம்
அப்படின் சொன்னதுக்கு அப்புறம் கோயில்ல வந்து நிறுத்துறாரு நீ ஹாப் ப்பி பர்த்துடே அப்டின் சொல்றரு எப்படி இருக்கும் உங்குளுக்கு
அய்யோ ஆனா நீங்க கோவப்பே படல
ஓ அழுது நா கோவப்பட்டு என்ன பண்றது அழுதுகிட்டே கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சுறே ஏங்க நா எதாவ்து தப்பு செஞ்சா மன்னிச்சுக்க கெஞ்சுற அதெல்லாம் முடியாவே
செய்யாமையா நீங்க கெஞ்சுறீங்க
அது எனக்கு என்ன பண்ணுனே ஏதோ சமையல் பண்ணாத திட்டிட்டனோ ஆனாலும் செஞ்சு வச்சிட்டு தா நா ஃபோன் பண்ண இவுருக்கு ஃபோன் பண்ணி நா எல்லா சா இவுரு செஞ்சு கேட்ட சமையல் எல்லா சமச்சு முடிச்சுட்டுதா இதுக்கு ஃபோனே பண்ற பாயசம் செஞ்சிருந்த சாம்பார் செஞ்சிருந்த அந்த அன்னைக்கு பொரியலு எல்லாம் பண்ணி வச்சிட்டு தா இவுருக் ஃபோன் பண்ண இவருக்கு வேலைய முடிச்சுட்டு வா போலாம் கோ கோயிலுக்குல்லா சொல்ல வா பஸ் ஏறி வா ஒரு பக்கம் போலான் மட்டு தா என்னைய கூப்ட்டாப்படி செரி நானும் அவரு எங்கேயாவ்து எனக் பிறந்த நாளுன் தெரியும்ல எங்க கூப்பிட்றாரு னு நா நெனைச்சுட்டு கூப்ட்டா இந்த மாரி ஆயிருச்சு
ஓ
அ அப்புறோ இந்த சப்ரைஸ் பண்ணோனே அழுகற ஏன்னா வாழ்க்கையில அந்த வடபழனி முருகர் கோயில அன்னைக்குதா படத்துல தா கேள்விப்பட்ருக்க அந்த சந்தோஷத்துல வந்து அது மறந்துட் ட அந்த அழுகுனதெல்லா அப்டியே மாறிடுச்சு
ஓ சரிங்க சரிங்க தோழி
அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இன்னும் நெறைய இருக்கு இன் லைஃப் இந்த கல்யாணோ ஆயி இந்த ஆறு வருஷத்துலயுமே பயங்கர பயங்கரமா இருக்குது இன்ன வரைக்கும் பெரிய பயங்கரமா போரட்டதுல்ல தா போயிட்டு இருக்குது லைஃப்பு
ஆ எனக்கு வந்து வடபழனி கோவில்ல தா எங்க வீட்டுக்காரோ என்னையும் வந்து பாத்தாங்க
ஆ ஆ
வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட்டு பா வீட்ல வந்து மாப்ளல்லா பாத்தா யா எதனா ஒண்ணு அடிக்கடிக்கு மாப்ள வந்து பாத்துட்டே இருப்பாங்ளா
ஆ
எனக்கு புடிக்கா எனக்கு புடிக்காம போயிட்து இல்லனா எதனா ஒன்னு ஜாதக செட் ஆகாம போயிட்து
ஆ ஆ
அந்த மாரி ஆயிட் இந்துச்சா அந்த டைம்ல வந்து எங்க வீட்டுகார சரி வடபழனி கோவில்ல வந்து பாருங்க ஏன்னா எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு அப்போ ஆஃபீஸ் போயிந்தே வீட்ல வந்து பாக் க முடியாது ஆஃபீஸ்க்கு அப்டே பாத்துட்டு அப்டியே நா போறே அப்டின்றதுனால வடப்பழனி கோயில்ல பாத்துட்டு நா வந்து நுங்கபாக்கத் துல வேல ஒர்க் பண்ணிட்ருந்தே அதனால வந்து பாத்தாங்க அதனால என்னாலயு அந்த வடப்பழனி கோவில மறக்கவே முடியாது
ம் ம்
நாங்க எங்க கல்யாண நாள் ஆனானாவே நாங்க வடப்பழனி கோயிலுக்கு போயிட்டு தா வருவோ
ஓ அப்டியா
சரிங்க தோழி நம் நெறைய பகிர்ந்து கொண்டோ
ம் ஆமாங் ஆமாங்க்கா
ஓ
செரிங்க்கா
ம் நன்றி தோழி
நன்றிக்கா அப்போ முடிஞ்ச்சு இல்ல என்னைய பாத்தா